ஹலோ
வணக்கம் கேக்குதா
ஆ நல்லா தெளிவா கேக்குது ஆமா
சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்ப என்ன புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தே ஆமா ஆமா உங்களுக்கு நீங்க என்ன புக்குல நீங்க விரும்பி படிப்பீங்க
நா புக்கே படிக்க மாட்டேங்க அவ்ளவா எனக்கு வந்துட்டு புக்கு படிக்கிறதுல அவ்ளோ இன்டரெஸ்ட் இல்ல
போச்சு என்ன இப்டி சொல்றீங்க
நா புக்கு அவ்ளவோ படிக்கிறது இல்ல படிக்க மாட்டே
எல்லாரு படி படின்றாங்க இப்டி புக் படிக்க
ச்சா தூக்கோ வந்துரு எனக்கு
படிச்சா தூக்கோ வந்துருமா
அந்த புக்கெல்லா படிச்சேனா எனக்கு தூக்கோ வந்துரு பயங்கரமா
என்ன கத புக்கு தான கத புக்கு படிக்கிறதுல உங்களுக்கு என்ன துக்கோ வந்துரு
அதா கத கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா பரவால்ல நார்மலா இருந்தா வந்துட்டு அத படிக்க படிக்க அப்டியே எனக்கு அப்டியே கண்ணு சொக்கிறு
போச்சு நீங்க நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்க மாரி புக்க வாங்கி படிக்க வேண்டி தான
அந்த மாரி எதா அப்படிப்பட்ட ஒரு சில புக்கு நா முன்னாடி படிப்பே எங்க அப்பா வந்துட்டு அந்த ஒரு புக்கு இதுல தா வேல பாத்தாங்க ஒரு ஆபீஸ்ல அப்ப வந்துட்டு புக்கு வித்தது போக மாச கடைசல எதாவது மிச்ச இருக்கு அந்த புக்கெல்லா எடுத்துட்டு வந்து போடுவாரு வீட்டுக்கு அதுல வந்துட்டு எப்படின்னா மிச்ச இருக்குன்ற கணக் க்கு அவங்களுக்கு அந்த அந்த ஹெட்டிங் மட்டு கிழிச்சு அவங்க கிட்ட குடுத்துறனு அந்த பிரண்ட் ஃபேஜ் மட்டு குடுத்துட்டு அந்த புக் புக்கெல்லா எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாரு லாஸ்ட் அந்த ஒரு ரெண்டு புக் அந்த மாரி இருக்கு
ம் செரி
ஒரு செட்டு அப்டியே எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாரு ஒரு ஒரு இதுலையு அதுலலா சிலதுல கத வந்துட்டு இன்டரஸ்டிங்கா இருக்கு அதெல்லா படிப்பே எப் போகுனா அது எந்த மாதிரி கதனா சும்மா இந்த ஃப்ரண்ட்ஷிப் கத அந்த மாரி நெறையா கத இருக் ஒரு எப்டியு ஒரு நூத்தம்பது பக்கோ அந்த மாரி இருக்கு அத வந்து அப்ப இங்கெல்லா எங்க வீட்ல படிக்க விட மாட்டாங்க நா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம் ஸ்கூல் புக்க படிக்காம அந்த புக்க எடுத்து எடுத்து படிச்சிட்டு இருக்கேனு சொல்லிட்டு என்ன படிக்க விட மாட்டாங்க அப்டியே அப்டி அப்டியே இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு புக்கு படிக்கிறதுல இருந்து
போச்சு ம்
ம்
அதனால இப்பவு அது அந்த இது வந்து இப்பவு கண்டினியூ ஆகுது உங்குளுக்கு
ஆமா அந்த மாரி புக்குல்லா எனக்கு நா அது தேடவு இல்ல கெடைக்கவு இல்லன்னு வெச்சு க்கோங்களே அத பத்தி நா யோசிக்கிறது இல்ல அப்டி அப்டியே டைம் போயிருது
இப்ப படோல்லா பாப்பீங்களா
ஆ படோலா பாப்ப அது வந்து
ம் ஹலோ
ஹலோ